ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டிருகீங்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்டாச்சா
ஓ இல்ல இனிமேல் தா சாப்பன்னு நீங்க சாப்டீங்களா
இல்லல்ல இனிமேல் தா சாப்பன்னு என்ன சமையல் உங்க வீட்ல
எங்க வீட்ல ரசம் அவரைக்கா பொரியல் ஒங்க வீட்ல
அப்டிங்களா எங்க வீட்லயு சே அ ஒரே மாதிர் தா அவரக்கா பொரியலு சாம்பாரு ரசொ இங்க வேற கரண்ட் வேற கட் ஆய்றுச்சு மழ வேற பேஞ் பேஞ்சதா ரொம்ப அ கரண்ட் வேற இல்ல ஆ இங்க மழ செம்ம மழ
இங்க எதுவு மழல்லா பெய்ல ஆ சம வெயிலு மழல்லா எதுவு பெய்ல
அப்டியா சேரி சேரி இந்த இந்த சீசன்ல நானு அப்டே சும்மாதா இருக்க போயி சமைக்கணு சாப்பாடு வெச்சிட்ட சேரி கொஞ்சமாதா சாப்பாடு இருக்கு தோச எதனா சுட்டுக்கலா அப்டின்னு
ஆ
ஆமா அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ‌ நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
உங்க பேபி எப்படி இருக்கா
ஆ பாப்பா நல்லா இருக்கா
ஆ
ம் ம் அவ அவுங்க அத்த வீட்ல இருக்கா
ஓகே ஓகே
ம்
அப்றோம்
அப்புறோ மேடம் அப்புறோ என்ன பண்றீங்க
நானு‌ இப்பதா சமைக்கலான்னு இருக்க தோச செய்னு ஆ முடிச்சாச்சு இன்னு வேற எதுனா ட்ரை பண்லான்னு இருக்க நீங்க எதனா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்ல இல்ல நான் எது ட்ரை பண்ணல பாப்பா இருக்கால அதுனால நானு எது ட்ரை பண்ணல இப்போதைக்கு முடிச்சதோட செரி அ ஹ ஆ அப்புறோ அம்மா அப்பாலா ஊர்ல இருக்காங்களா
ம் ஆமா
உம் சேரி சேரி
கே அம்மா எப்டி இருக்காங்க
இந்த பசங்கள சமாளிக்கவே ஆ நல்லா இருக்காங்க இந்த பசங்கள சமாளிக்கவே டைம் கரெக்டா இருக்கு ஆ தங்கச்சி நல்லா இருக்கா ம்
பாப்பா ரொம்ப சேட்ட பண்றாளோ
ஜயோ பயங்கர சேட்ட ஒரு எடத் துல சைலண்ட்டா இருக்க மாட்டேக்கிறா அங்க இங்க ஓடிட்டு எதுனா ஒன்னு எடுத்து கீழ போடுறது இந்த மாரி தா பண்ணிட்டு இருக்கா ம்
ஓ
கல்யாண ஆயிடுச்சுல உங்க தம்பிக்கு
ஆஹா இல்ல ஆகல இன்னும் நெக்ஸ்ட் மந்த்ல அஹ்ஹ இல்ல ஆகல செப்டம்பர் இல்ல இன்னு ஆகுனு நினைக்கிறேன் இன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ல
ஓ ஓ அப்டியா
ஓ உன்‌அண்ணப் கன்ஃபாம் இன்னு கிடைக்கலல்ல அதனால டேட் என்கேஜ்மண்ட் மட்டும் அன்னிக்கு ஆடுச்சு
டேட் ஃபிக்ஸ் பண்ணுவிங்களா
ஆமா மண்டபம் கிடைக்கணும்ல
அப்டிங்களா சேர் சேர் சேர் சேர்
அப்பா வந்தாதா டேட் ஃபிக்ஸ் பன்னுவாங்க
அப் ஆ ஆ ஓகே ஓகே ஓகே
வருவாங்க
அப்பறோ மேடம்
திருவிழா நடந்துட்டு இருக்குல்ல
யாரு ஓ திருவிழாவா அங்க
திருவிழா நடந்துட்டு இருக்கு
அப்டியா
ஆ
சேர் சேரி திருவிழாலே ஜாலியாதா இருக்கும்
ஓ ஆமா ஆமா அதா இப்ப வருவாங்க ஓ மூன்னாந் தேதி அப்பறோ முப்பத்தி ஒன்னாம் தேதி வர திருவிழாதான்
பா பரவா
ஏங்க நீங்க தா வர மாட்டிக்கீங்க
எங்க நீங்க கூப்டாதான வர்றதுக்கு
ஆஹ இப்பகூட்த்தா கூப்புடுறே வாங்க
கண்டிப்பா வரோ வரோ எங்க பாப்பா வச்சுட்டு எங்கயு போக முடில வர முடில
அது கரெக்ட் தா அது இப்போ வளந்துட்டால்ல கொஞ்சோ
ஆ கொஞ்சோ வளந்துட்டா வெளில வரம்போது வெளில வரது அவளுக்கு ரொம்ப பு குஷிதா ஜாலியாதா இருக்கோ இருந்தாலு பாத்துக்கணும்ல ஏ ஹஸ்பண்ட்க்கும் லீவ் கெடைக்க மாட்டிது ஆமா லீவ் இருந்தா கண்டிப்பா வருவ
பாத்துக்க வேண்டிதா
ம்
இங்கயு நறையா பசங்க இருக்காங்க அக்கா பசங்கல்லா அப்டே அவுங்க கூட விளையாடிட்டு கெடப்பால்ல
ஆமா ஆம்மாம்மா அவளுக்கும் பசங்க இருந்தா நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருப்பா என்ன ஃபஸ்ட்டு டைம் பாக்கும்போது மட்டு யார்க்கிட்யு போக மாட்டா அப்புறோ கொஞ்ச நாள் கழ் அ கொஞ்ச நேர கழ்ச்சு அவளே செரி வெளாட ஸ்டாட் பண்ணிர்வா லேப்டாப் வச்சுர்கீங்குளா நீங்க கேக்குதா ஹலோ ஆ லேப்டாப் உங்ககிட்ட இருக்குதுங்களா ஆ லேப்டாப் இருக்குதா உங்ககிட்ட ஹலோ கேக்குதா
ஹலோ
அ ஆ கேக்குதா கேக்குதா
ஹலோ
ஹலோ சிக்னல் ப்ராப்ளோ நெனைக்கிற உங்ளுக்கு